ஆ தோழி நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லாருக்கே தோழி ம் சாப்ட்டாச்சா மதியோ என்ன சாப்ட்டீங்க
ஆ சாப்ட்டேன் ம் மதியோ என்ன சாப்ட்டேன்னா பீட்ரூட் க கூட்டு ரசம் வ உர்ள கழங்கு பொரியலு எறா ஃப்ரை
அப்டியா என்ன ரொம்ப பெருசா போறது மெனு ஒங்கள்து உர்ளக்கெழங்கு சொல்றீங்க கூட்டு சொல்றீங்க அப்டியா என்ன ஒரே என்ன சொல்றது ஒரு மீல்ஸ் மாரி செஞ்சிருக்கீங்க போல இன்னக்கி
ஆமா மேல எங்கக்கா கூட வந்து சாப்ட்டே நான் வீ ட்ல பீட்ரூட்டு கூட்டு செஞ்சு ரசம்மு முட்ட வறுத்தி கொண்டு வந்தே அக்கா இங்க உர்ளக்கெழங்கு ஃப்ரையு றா ஃப்ரையு பண்ணாங்க அப்றமா தக்காளி சட் னி வச்சாங்க செரி எல்லாமே சேந்து வச்சு சாப்ட்டோ நல்லா
ஓகே ஓகே அப்டியா சந்தோ சந்தோஷங்க ம் ன்னா டீ லா குடிச்சாச்சா ஈவ்னிங்கு
இல்ல இனிமேல் தா குடிக்ணு
அப் அப்டியா ஆ நா குடிச்சுட்டே தோழி குடிச்சு ஒர்னு ஒன் அவர் ஆச்சு ஏழு மணி ஆச்சு இன்னு குடிக்கலயா நீங்க டீ
ஆமா எங்க அக்கா வீட்ல வந்து ஒக்காந்தே அவ டீ இப்பதா போட்டுட்ருக் க்கா ஆமா கொஞ்சோ நேரோ பட்த்துட்டிருந்தா எங்க மாமாவ பாத்தீங்கன்னா பேங்ளூர் போய்ட்டு வந்தாங்க இன்னக்கிதா
அப்படியா
ஆமா அவரு போய்ட்டு இன்னக்கி வந்தாங்னால கொஞ்சோ ஒரே டயர்டா இருந்தனால அவரு படுக்குறாரு பேசிட்டேருக்கறாரு தூங்கிறாரு அந்த மாரி தா பண்ணிட்ருக்காரு அதனால அக் காவு அப்டியே கூட அப்டியே படுத்து மொக்க போட்டுட்டே இருந்துச்சு மொக்க போட்டுட்டே இருக்கம்போ து அவர் மறுபடியு தூங்கிட்டாரு
ஓகே ஓகே
அப்பறமா என்னாயிருச்சுன்னா எங்க அக்கா என்ன பண்ணாங்க அவுங்களு கொஞ்ச நேரோ அப்டியே படுத்து ட்டேருந்தாங்க டைம் ஆனது தெரில அதனால இப்பதா போய்ருக்காங்க டீ போட்டுட்ருக்காங்க
அப்டியா டிராவல் பண்ணாலே நமக்கு இந்த அசதி அதிகமாருக்கு ஆ அது ஒன் நைட் டைம் டிரவல்னா அது சி நம்ம செரியா தூங்கிருக்க மாட்டோ டிரவல்ல அதனால வந்து நம்மளுக்கு தூக்கம் பத்தாது அது இந்த டே டைம்ல நம்ம எவ்ளோ தூங் தூங்குனா கூட அது வந்து நைட் தூக்கத்துக்கு வந்து ஈடாகாது
ஆமா கரெக்டா சொன்னீங்க அதேதா அவரு அங்க செரியா தூங்கல போல இருக்கு ரொம்ப டிராவல்ல அப்பறமா அங்க நடந்து நடந்து அங்க தெரியு இல்லையா எல்லாமே வெலவாசில்லா கம்மி பெங்களூர்ல நல்லா துணி மணி வேரு செருப்புங்க கிளிப்புங்க குட்டி குட்டி பசங்க டிரெஸ் எல்லா வெகு வகையா இருந்துச்சா வந்து சொல்லிட்டே இருந்தாரு நீங்கல்லா பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்டியே கையிலையே புடிக்க முடியாது அந்த மாரி இருக்கு அங்க
கண்டிப்பா ஆமாங்க
கண்டிப்பா ஒரு முப்பதாரம் ரூபாது வாங்கிட்டு போனு இருவதாயிரூபா முப்பதாயி ரூபா வாங்கிட்டு போனோ செம்மையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்லா அப்டின்டு சொல்லிட்டு இருந்தாரு வந்து
கண்டிப்பாங்க நா வந்து என்னோட கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ்க்கு அங்க தா போயிருந்தே அப்போ வந்து நா ரொம்ப சுறத்தி ஒரு ரெண்டு நாள் இருந்தே நா
அப்டிங்ளா நல்லா எல்லாமே உங்க கல்யாணத்துக்கு அங்கதா வாங்குனீங்ளா
இல்ல அதா போ பவ ான் பேெண்ட